ஹலோ ஹலோ
எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தோழர்
நல்ல இருக்கன் தோழி நீ நீ
ம் நல்லா இருக்கேன் சாப்பிட்டீங்களா
என் சாப்பிட்டேன்னு தோழி நீங்க சாப்பிட்டீங்களா
ம் ரெண்டு அப்பம் சாப்பிட்டேன் தோழரே
ம் சேரி தோழி எப்டி தோழி இருந்திச்சி
அருமையா இருக்கு கேரளா அப்பம் மாரி செஞ்ச தோழி தோழரே
கேக்குதா தோழி
ம் கேக்குது தோழரே வெளிநாட்டு வாழ்க்கைக்கும் நம்ம நாட்டு வாழ்க்கை இதுவும் உள்ள வித்தியாசங்கள சொல்லுவோமா தோழரே இப்ப வெளிநாட்டு வாழ்க்கைக்கு போறாங்க பாத்தீங்களா அது நம்ம நாட் டுல வந்து எவ்ளவோ இருக்குது படிக்காதவங்க இன்னைக்கு எவ்ளளோ பேர் பாத்தீங்கன்னா ஆ ம் அதாது எங்க ஊர்ல ஒருத்தர் இருக்காரு கா சின்ன ஒரு ம் இந்த ஒரு பிலிம் இதெல்லா இருக்கும் பாத்தீங்கிளா சினிமாங்களுக்கு போடுவாங்கல்ல அத வந்து இது பண்ணாரு அப்ப அதுல வருமானம் வந்துச்சு அதுக்கப்றோ என்ன பண்ணாரு ஒரு மளிகை கடை வச்சாரு அதுல நல்லா வந் துடங்க அதுக்கப்றோ ஒரே ஒரு வேன் வந்து வச்சு அவுங்க வந்து வெளியூருக்கு இந்த மாரி இதுக்கெல்லா ஆள் அனுப்பி பேய்ட்டு வருவாங்க அப்றோ என்ன பண்ணாங்க ஒரு டிராவல்ஸ் வச்சாங்க டிராவல்ஸ் வச்சு பாத்தீங்கன்னா நல்லா இருக்காங்க அவுங்க வந்து ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி குடுத்து ஒரு பையனை கல்யாணம் பண்ணி குடு த்து அப்றோ கொஞ்சம் நல்லா வீடும் கட்டுனாங்க ஏன்னா அவரு வந்து ரொம்ப படி க்கவே கிடையாது ஒரு நாலாது அஞ்சு இததானா அந்த அம்மா அவங்க வீட்டுக்காரமா வந்து ஒரு பத் அததுபட் ருக்கறாங் இன்னைக்கு வந்து க்காம இருக்கிறவங்க அவ்ளோ ஒரு இடத்துல இருக்கிறாங்க படிச்சது நெறைய படிச்சு இதுல இருக்கறவங்க வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல போய் வேல பாக்குறாங்க அந்த வெளிநாட் டு வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கடுமையானது அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா
இல்ல தோழி அத பத்தி எனக்கு தெரியாது தோழி
என்ன எனக்கு தெரிஞ்சத சொல் ற அவங்க வந்து அங்க இருக்கறாங்கன் நா கண்டிப்பா வந்து இழப்புகள் நெறைய அவுங்க சந்தி ச்சிருப்பாங்க வாழ்க்கையில நல்லது கெட்டது இப்ப அவங்க ஊர்ல கல்யாண நடக்குது ன்னா அவுங் ங்களால வர முடியாது ஒரு சொந்த தங்கச்சிக்கே கல்யாண ஆகுதுன்னு வச்சுக்கோங்களே அவுங்க வந்து அத பாக்க முடியாது அண்ணனுக்கோ தங்கச்சி சிகோ தாக்காவுக்கோ ஒரு பாக்க முடியாது அங்க இருந்துட்டே அவுங்க வீடிய கள் மூலியமா பாத்து ரசி ச்சிறாங்க அவ்வளதா அப்பற பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துல யாராவது ஒருத்தர் இறந்து போய்ட்டாலோ அவுங்களால அங்க இருந்து வர முடியாது அது இத விட ரொம்ப வ் ந்து ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ் க்கை அவுங்களுக்கு அவங்கள பாக்க முடியாம மா உங்கோ ரொம்ப வேதனையோட இருப்பாங்க இன்னோனு என்னான்னா அம் பொம்பளைங்க வேலைக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்களே பெத்த பிள்ளைங்களையு கணவர் அங்கேயு அந்த வீட்டுல உள்ள பெரியவங்களையு விட்டுட்டு அம்மா அப்பா மாமியார் மாமனார் இத்தன பேரயு விட்டுட்டு அங்க அ அவுங்க வந்து அங்க வேல பாக்குறாங்கன்னா அத விட கொடுமையான ஒரு இது ந து அவுங்களுக்கு கெடையவே கெடையாது வாழ்க்க பல பணம் எவ்வளவு தா சம்பாரிச்சாலு அந் த ஒரு இழப்புகள் இருக்கு பத் ங்களா அது வந்து அதிகமானது அவங்களுக்கு அதே பசனுங்க வேல பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களே அவுங்க வந்து என்னன்னா அம்மா அப்பா பிள்ளைங்க மனைவி அவுங்க பிள்ளைங்க இவங்களல்லா விட்டுட்டு அவங்க போய் அங்க வேல பாகுறாங்கன்னா வருஷ கணக்கா அந்த மனைவி தனியா இருப்பாங்க அந்த பிள்ளைங்க அப்பாவ எங்கனு த அதெல்லா வந்து அவுங்க வாழ்க்கையில ரொம்ப வந்து இழப்பு இந்த ஒரு இதெல்லா வந்து என் தோழர் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாறு பதினேழு வருஷமா வெளிநாட்டுலேயே வேல பாக் இருக்கறாங்க
ஆமா தோழி ஆமா
ஆ இரண்டு வருஷத்துக்கு ஒரு தடவ வருவாங்க ன இல்லன்னா அஞ்சு வருஷத்துல ஒரு தடவ வந்திருக்காங்க இல்ல வருஷத்துல ஒரு தடவ கூட வரு வருவாங்க இன்னைக்கு அவங்க வந்து து பணத்த தா அனுப்ப முடியுது மத்தபடி அவுங்க மனை விதா அந்த பிள்ளைங்கள படிக்க வைக்கிறது வீடு கட்ற வேல இது எல்லா மே அவங்களால ம வந்து அவங்க மட்டுந்தா செய்யறாங்க அப்ப இது மாரி நெறைய இழ ப்புகள அவங்க வாழ்க்கையில சந்திச்சிருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு வயசு இருபத்தி அஞ்சு வயசுக்குள்ளார ஒரு நல் ல வ வேலைவாய்ப்ப நம்ம நாட்லயே தேடி இருந்தா அவங்க போய் அங்க வந்து ஒ அறவது வயசு எழுவது வயசு ஆனாலு அந்த நாட்டுக்கு வர முடியுதா பாத்தீங்களா வர முடியாது. இங்கயே வந்து கொறஞ்ச வ இதுல போயி அவங்க வேலைக்கி போயிருந்தா முப்பது வயசுல எதோ ஒரு ஆ அம்பதாயிரத்தயாது தொட்ருப்பாங்க அம்பது வயசுல எம்பதாயிரோ தொடுவாங்க. அப்ப அவங்க வந்து ஒரு குறிப்பிட் ட வயசு முடிஞ்ச ஒட்னே அவுங்க இங்க வந் இங்கயே வேல பாத்துட்டு அதுக்குள்ள இந்த பென்ஷனு இந்த மாரி பி எஃபு அந்த மாரி எல்லா கெடைக்கு இங்கயே அவுங்க பாத்துக்கிட்டு இருக்கலா. வெள்நாட்ல வந்து போனா போனதுதா. பணோ வந்து வரும் போகு சில நேரத்துல பணோ நல்லா வரு சில நேரத்துல பணோ வராமயே இருக்கு இங்க வந்து பா ஆனா வந்து உவ உங்களுக்கு வயசு போயிருதா என்ன வந்து அவுங்க ம் எந் த வேலைக்கும் போயி சேந்து சே ர முடியாது எந்த எடத்துலயு போயி ஒரு தொழில் பண்ண ணாலு கஷ்டோ அதனால வந்து அந்தந் த வயசுல அவுங்க பண்ணிக்கணு இதுல வந்து பெனிஃபி ட்டு இன்னோன்னு வந் பாத்தீங்கன்னா இ ப்போ ஒரு இந்த நாட்ல வந்து இப்ப இருபதாயரோ முப்பதாயரோ சம்பாரிக்கிறான்னா அவனால வீடு கட்ட முடியாது.
ம் ம்
இப்ப என்னன்னா அங்க போனவங்க வந்து ஒரு ரெண்டு வருஷமோ அஞ்சு வருஷத்துலியோ வீடு கட்டிருவாங்க தங்கச்சி தம்பிய கட்டிகுடுத்துருவாங்க அ கடன்ல்லா அடச்சிருவாங்க அது இங்க வந்து நீங்க நாலு கணக்கா வேல பாத்தாலு அந் இப்ப இருக்குற வெலைவாசில அப்பப்பக்கு குடும்பம் ஓட் ட்டறதுக்கு தா சரியா இருக்குமே ஒழிஞ் சி இந்த மாரி சமாளிக்க முடியாது இதுல ரெண்டு துமே இருக்குது அதனால அவுங்களுக்கு என்ன மாரி இது புடிக்குதோ அந்த மாரி செஞ்சு அந்த காச வீணா இருக்காம கஷ்டப்பட்டு உழைச்ச காச வந்து ஒரு கரெக்டான வழியில கொண்டு போனாங்கன்னா அவங்களுக்கு நல்லா இருக்கு நாளைக்கு இங்க வந்து பத்தாங்கன்னா வந்து ஒண்ணுமே இருக்காது நம்ம இவ்ளவு நாள் உழைச்சது வேஸ்ட்டா போச்சு அப்டின்னு நெனக்கிறக்கு இல்லாம வெளிநாட்டு காச பத்திரமா வந்துச்சு ஒரு வீடோ இடமோ நகையோ வாங்கி சேர்த்து வைக்கணு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்க அம்மா அப்பாவ பாக்கலா கொழந்தங்கல பாக்கலா அன்னன்னைக்கு வேலைக்கு போயிட்டு வந்து நம்ம வீட்டுக்கு வர்ரலா எல்லாமே இருக்கு வருமான வந்து இன்னைக்கு இருபது ரூபா வாங்குறாங்க இன்னு ஒரு பத்து வருஷத்துல பாத்தீங்கன்னா அதே வந்து அறவரூவா எழுவரூவா வாங்குவாங்க இருபது வருஷ் லா கழிச்சு பாத்தம்னா ஒரு லட்சரூபா அவங்களுக்கு வருமான வரு குடும்பமு இருக்கு வருமானமு இருக்கு அவுங்களுக்கு ம் அதனால வந்து ஆ அதாவது அ உங்க உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாரி கரெக்டான பாதைல போனா கரெக்டா போலா இப்ப படிச்சுவங்க எவ்ளோ பேரு பாருங்க நல்ல ஒரு போஸ்சன்ல இருக்கறாங்க அன்னா படிக்காதவங்க பாத்தீங்கன்னா அத விட நல்ல ஒரு இதுல அஞ்சாவது முடிச்சவங்காலா இன்னைக்கு பெரிய ஒரு பிசினஸ் மேனா இருக்கிறாங்க எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா எவ்ளோ பேர் படிக்கவே இல்ல பத்தாவதுதா படிச்சிருக்கறாங்க பாத்தீங்கன்னா கட வச்சிருக்கிறது என்ன வீடு வாங்கியிருக்கரது என்ன இன்னைக்கு தொழில் எல்லாமே வந்து இதா இருக்கறாங்க முட்ட வியாபாரம் பண்ணாரு எங்க ஊர்ல ஒருத்தரு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த வியாபாரத்திலயே வீடு கட்டியிருக்காரு வீடு வாங்கிருக்காரு ரெண்டு புள்ளங்கள கல்யாணம் பண்ணி குடுத்துருக்காரு அவரு இருக் இருக்குற இடமே தெரியில அந்த அளவுக்கு வந்து இதா இருக்கறாங்க ம்
அத இப்ப பாத்தீங்கன்னா உள்ளங்க ரு போனீங்கன்னா வைங்க இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வருமான நல்ல வருமான வரு
ம்
மெனுவ பாத்துக்கிட்டு நம்ம வேககமா சம்பாதிச்சிடலா இங்க வந்து நம்ம அஞ்சு வருஷ சம்பாதிக்கறத அங்க டென்
ம்
இப்ப வேலப்பட்டதாரிகள் நெறைய பேர் இருக்காங்க வேல அந்த மாரி எதுவுமே கெடக்கிறதுல்ல வேண மாறாங்கன்னா அங்கயே கிளம்பிறாங்க கெலம்பி வீட்டுக்கு தேவையான ஜாமாலா வீடு நக எல்லாமே எவ்ளோ வேகமா முடியுமோ அவ்ளோ சிக்கர வாங்கி ந அதனாலதா பாதி பேருங்க பாதி பேருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஏரியாக்கு பாத்தீங்கனா த ஒன்னு ரெண்டு பேர் அங்க கிளம்பிறாங்க
ம்
ம் போய பேட்
அதா அதா
போயிட்டு இருந்தா ஆனா வரும்போது வீட்டுக்கு தேவையான ட்ரெஸ் சாக்லேட்டு
ம்
னபாட்டலு சென்ட்டு ஏன்னா வரப்போறப்போ என் நண்பர்கள்ல இருக்காங்க போயிட்டு வந்து வாங்க
ம்
ம் ம் அதே மாரி பாத்தீங்கன்னா அதே மாரி பாத்தீங்கன்னா தோழி வெளிநாட்ல வந்து நம்மோ சுத்தி பாக்கறதுக்கு அதிகமான எடங்கள் இருக்கு.
ம் ம்
இந்த மாரி அதிகமான எடோ இருக்கு நம்ம அங்கயே இது பண்ட்டு வர்லா. அதே மாரி நம்போ நம்ப நாட் ல அந்த மாரி சுத்தி பாக்குற இதா ஒரு
ம் ம்
அந்தளவுக்கு போறதுக்கு நம்பளுக்கு வ
அவங்க பாத்ரூம் வாங்க சொன்னாங்க இப்ப வேணாம்ம்ப நான் ப தேவைங்க போது கூப்பறேன் ந வருட்டுார இல்ல
வீட்ட வந்து பாத்தீங்கன்னு வைங்க நம்மளுக்கு புடிச்ச எடத்துக்கு போலா பணோ நெறையா வச்சுட்டு வேணுங்கறத சுத்தி பாக்கலா இல்ல அது மாரி வ ருமானோ நம்ம நல்லா பாக்க
ம் ம்
இல்ல எனக்கு காசு வருமானோ இல்லாம நம்ப எங்கயுமே போ முடியாது ஆ எதுக்குன்னா ய யார் வீட்லயி எங்கயு வெளில போறதில்ல ஏன்னா வருமானோ அந்தளவுக்கு சம்பாரிக்கிறது அவங்களுக்கேதா கரெக்டா இருக்கு
ம் ஆமா அப்டி இல்ல தோழரே சிலருக்கு வந் து வயசு போயிருச்சுன்னா உங்களுக்கு வந்து வெளிநாட்ல இருக்க முடியாது ஒரு குறிப்பிட்ட வருஷோ இருந்துட்டு அது வந் தர்லா வந்துட்டு இங்க செட்லாகணு மத்தபடி வந்து ஆ அந்தந்த வயசுல வந்து ம் சம்பாரிக்கலா ஆனா இங்க வந்து வருமானத்துக்கு வழி வேற வேல அதெல்லா இல்ல இல்ல. நம்ம நாட்லயே நெறைய பேர் படிக்காதங்க இன்னக்கி எவ்வளவோ சாதிச்சிருக்கறாங்க. சாதாரண துணி கட வச்சு
ம்
டெய்லர் கட வச்சு இன்னக்கி வந்து பிள்ளைங்கள கட் தங்கச்சி தம்பி எல்லா கல்யாணோ பண்ணி குடுத்து சொந்தமா தொழில் தொடங்கி இன்னக்கி எவ்வளவோ அவங்கல்லா வந்து இருந்துரு க்காங்கல்ல அது மாரி நாளக்கி வி வெளிநாடு மோ அது மயக்கம் இருக்கும் நறைய பேருக் கு அத வந்து நம்ம நாட்லயெ வந்து சீக்கிரத்துல நல்லபடியா ஒரு வேலைவாய் ப்புகள கொண்டு வந்து அரசாங்கம் நறையா வந்து இங்க உள்ள இளைஞர்களுக்கு வேலைய குடுத்து இந்த நா நம்ம நாட வந்து பெரிய பெரிய வளம் வளம் வளமயான நாட நாட நாடா மாத்தணுன்னு
ம் புரியிது வேலைவாய்ப்பெல்லா இருக்கு
ம் வேலையில திண்டாட்டமே இருக்க கூடாது அந்த அளவுக்கு நம்ம நாடு முன்னேறனு ம் சேரிங்க தோழரே நீங்க வந்து போயிட்டு இப்ப வெளிநாடுன் போனீங்கன்னா வந்து என்ன மாதிரியான இதல்லா நீங்க நெனச்சிட்ருக்கீங்க
அடுத்த மாசத்துல போனா சுத்தி பாக்குற எடொ நெறைய இருக்கு தோழி சுத்தி பாக்குறது நம்பூர்ல இல்லாத எல்லாமே வெளிநாடுகள்ல இருக்கு
நானும் போனும் தோழரே போய்
ஆ வண்டி வாகன‌தெடுத்துக்கோங்ளா வித விதமா இருக்கு போற ரிட்டன் போற பஸ் ஸு பிறப்‌ பேருந்து ரயில்லெதா இப்டி பாத்தீங்னா எல்லா அதி வேகமா போற மார்லா நெறைய வந்துருச்சு நம்ப ஊர்ல வந்துட்ருக்கு இருந்தாலு அ ங்கலா முப்பது வருஷ தாண்டி
ம் ஆ சேரிங்க தோழரே
அவ்ளவு நல்லாருக்கு நம்மத பாக்கும்போதே
ம்
பண எடுக்குறதுக்கு இதுக் எல்லாத்தக்குமே நல்லாருக்கு
ம் சேரி சேரி அ
நூறு காசு ம் நல்லா இருக்கு இப்ப வரைக்கு டைல் பாத் பாத்ட்டு எல்லா இடமு நம்ப ரொம்ப நேரமா எகு தூர சுத்தி பாத்துகுட்டே
ம் ம்